ஹலோ ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆஹ் வணக்கம் கா நீங்க எப்டி இருக்கீங்க நா நல்லா இருகேக்கா
நல்லா இருக்கன்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு ஒரு லட்டு செஞ்சுட்ருக்கேகா
அடேங்கப்பா சூப்பர் சூப்பர் என்ன என்ன ஸ்பெஷலா
இல்லகா ம் ஸ்நாக்ஸ் எதுவு இல்ல செரி அதனால செஞ்சுட்டுருக்கே
த்ருவீங்களா எப்டி செய்றீங்க லட்ட
லட்டு வந்து கடலமாவு இருக்குலக்கா
ஆமா
அது வாங்கிட்டு வந்து கடையில வந்து வாங்கிட்டு வந்து ஜல்லட இருக்குல
ஆமா
ஒருக்கா சலிச்சிருவே
ஆ
அதுல இருக்க கட்டி எல்லா கரைஞ்சிரு அப்றொ வந்து தோசமாவ்க்கு ஊத்துவோம்ல அந்த பதத்துக்கு வந்து அந்த கடல மாவு சோடாப்பூ லைட் டா போட்டு கடலமாவு வந்து தோசமாவு பதத்துக்கு ஊத்திரோணு
ஆ ஆ
ஊத்திட் ஊத்தி ஒரு அஞ்சு நிம்ஷோ ரெடி பண்ணோணு ரெடியா ஒரு அஞ்சு நிம்ஷோ ஊறோணு
ஆ
ஊர்னதுக்கு அப்பற வந்து எண்ண‌ ஊத்தி அந்த உ த பூந்தி கண் பூந்தி ஊத்துறது ஒரு இது இருக்குல்லங்கா கடையில எல்லா விக்கு
ஆமா அ
அதுல ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியா விழு
ஆ எண்ணெய்லயா
ஆ எண்ணெயில வேகணும்
ஆ எண்ணெய்ல பொரிச்சிடணும் ஆ
எண்ணெய்ல லை ரொம்ப பொறிக்க விட கூடாது
ஓ ஓ போட்ட உனே கொஞ்சம் ஒரு மாறி அதாவது காரா காரா பூந்தி மாதிரி இல்லாம ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஓ அப்டியா சேரி சேரி ஆ
அப்றோ அதுக்கு கம்மியா அளவுக்கு ஊத்தி பொறிச்சு எடுத்துரணும் அந்த சீரகம் வந்து கொஞ்சம் இப்போ ஒரு கப்பு மாவுனா ரெண்டு கப்பு சக்கரை போட்டு
ஜீரா ஆ
ஜீரா வ ரெடி பண்ணி வச்சுரணு நாம்ம உங்களுக்கு வந்து சாஃப்டா வேணும்னா மிக்சியில போட்டு அந்த பொரிச்சத வந்து ஒரு கப் போட்டு ஓட்டிட்டீங்கன்னா ஓங்களுக்கு சாப்டா கெடைக் க்கு இல்ல எங்களுக்கு பூந்தி மாரியே புடிக்கும்னா நீங்க அப் அப்படியே போட்டு பொறிச்சத அப்படியே போட்டு சீரகத்துல போட்டுலாம் ஆனா அது வந்து உருண்ட புடிக்க முடியாது கொஞ்சோன்னு மாவு மாரி இருந்தாதான் அது புடிக்கும் ஆ பாதி வந்து அரைச்சிரோன்னு பாதி வந்து அப்டியே விட்டுரலாம் அப்டியே விட்டுட்டு நெய் முந்திரியில வந்து நெய்யும் வந்து முந்திரியும் ஏலக் திராட்சை உங்களுக்கு தேவைனா ஆப்ஷன் தான் அது ஒண்ண அது ஒண்ணும் பெருசு ப்போ ஒர்த் அவ்ளவு ஓர்த்தப்புள்ள இருக்காது
ஆ
இடையில கடிபடும் இது வந்து அப்டியே சாஃப்டா இருக்கும் உம் அப்டியே போட்டு பொறிச்சு எடுத்து அந்த சீரகத்துல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சோ ஊறனதுக்கு அப்றோ அந்த சீரக பாலுல ஊறுச்ச கரெக்டான சூடு ஒருக்க போது லட்டு உருண்ட புடிச்சக்கலாம் அவ்ளோதா
அப்டிதா நீங்க இது சேக்க மாட்டீங்களா ஆ ஏலக்காய் முந்திரிலாம் எதுவுமே சேக்க மாட்டீங்களா
முந்திரி எல்லாம் சேத்திக்கிறது ஆப்ஷன் தாங்க நம்மளுோடைய சௌரியம்
அப்டிங்களா சேரி சேரி சேரி அ
உங்களுக்கு தேவன்னா சேத்துக்லாம் இல்லைன்னா வேண்டா நா சேக்ல இடைல கடிபடுனு சொல்லிட்டு அதை சேத்துரு
உம் ம் நல்லா இருக்குங்ளா டேஸ்ட்லாம் வரும் நல்லா ஜீரக ஜீரால அதிகமா ஊற வுடாம கொஞ்சம் மீடியமா டக்குனு ஊற வச்சு ஆ இது கூட எடுத்துக்லாம் ஆ மிக்சில போட்டு டக்குனு பிடிச்
இதுக்கு முன்னாடிய நீங்க பூந்தி எடுத்ததுமே மிக்சில போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்றம் போடுங்க நீங் சீரகத்துல போட்டீங்னா அதுல எல்லா மிக்சில ஒட்டிக்கும்
ஓ கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆமா ஆமா உம்
அந்த பாவோட ஒட்டுச்சுனா மிக்சி அரைக்காம போய்ரு மிக்சி டேமேஜ் ஆயிரும் அதுக்காக சொல்றேக்கா
சூப்பர் சூப்பர் உம் பரவாயில்லப்பா லட்டே எல்லாம் கல்யாணத்துல தான் புடிப்பாங்க வீட்லேய அழகா புடிச்சுட்றே பரவால்ல
மே முந்தாணேத்து முறுக்கு சுட்டு வச்சே இன்னைக்கு லட்டு
ம் ம்
முந்தாநேத்து முறுக்கு சுட்டு வெச்சேன்கா
சூப்பர் சூப்பர் ம் முறுக்கு எப்டிபா செய்ற எனக்கு முறுக் கு வராது லட்டு செஞ்சிருவே முறுக்கு வந்து எனக் கரெக் டா பதந் தெரியாது அம்மா தா செய்வாங்க எனக்கு இது முறுக்கு வராது கரெக்டா
முறுக்கு வந்து ஈஸிதாக்கா. இத விட அது ஈஸி
ம் ம்
மாவு வாய்ன்ட் வந்து முறுக்கு மாவு வாய்ன்ட் வந்தோன் வெச்சிக்கோ லூஸ்ல வாங்கணு பச்சரிசி மாவுன் வாங்க ணு அது வாங்கிட்டு வந்து
ம்
ஒ ம் ஓமோ எள்ளு இதெல்லா இருக்குலக்கா உப்பு சுடுதண்ணி காய வெச்சு க்கணு அப்பதா வந்து சாஃப்டா இருக்கு
ஓ நீங்க அரிசி அந்தந்த அரிசி வந்து ஸ்ட்ரைட்டாவே க இது கலர் மொக்க இது பண்ணும்மோது சுடுதண்ணில பண்ணணுமா
ஆ சுடுதண்ணில பண்ணீங்னா கொஞ்சோ சாஃடா எலக்கங் குடுக்கு மாவு நீங் இதுவே பச்ச தண்ணி ஊத்துனீங்னு வெச்சு கோ கொஞ்சோ ஹாடா இருக்கு அந்த புளிய முறுக்கு புளியும் போது கொஞ்ச வராது
ஓகே ஓ கே ஓகே ஆ
தெளிச்சு தெளிச்சு ப இது பண்ணனுன்கா இப்போ ஒரே முட்ட நம்ம தண்ணி ஊத் தி இது பண்வோம்லா அந்த மாரி பண்ணக்கூடாது கொஞ்ச கொஞ்சமா தெளிச்சு
அப்படி இல்லப்பா இப்ப அரி சி மாவு இதெது க பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோன் வெச்சுக்குங்க அதுல என்னென்ன ஆட் பண்ணனா நீங்க உளுந்து வந்து ஒரு சிலர் சொல்றாங்க அந்த உளுந்து வறுத்து அந்த பவுட்ரு கூட அதுல
நா அப்படி பண்ண மாட்டே உளுந்த வந்து நீங்க என்ன பண்ணணுனா இது இதை விட ஈஸி வந்து உளுந்து இருக்குலக்கா உளுந்த வந்து வேக வெச்சிருவங்கா வேக வெச்சு இன்னு டேஸ்ட்டு அதிகமா இருக்கு
சூப்பர் ஆ ஆ ஆ
வேக வெச்சு ஒர் ரெண்டு விசில் மூணு விசில் உட்டு வேக வெச்சு அதுக்கப்புறோ அந்த மாவு மாரி பேஸ்ட்டு மாரி ஆயிரு இந்த முறுக்கு மாவையு அந்த இதியு சேத்தி ரெண்டையு மிக்ஸ் பண்ணி தண்ணீ ஊ லைட்டா தெளிச்சு தெளிச்சு விட் எடுத்தீங்ன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு முறுக்கு
அப்படியா ஆஹா இங்க
வெச்சுருங்க அப்படியே ரெண்டு விசி
அ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னது வந்து இப்ப அரி சி மாவு அரைக்கிறோல்லியா பச்சரிசி ஆ ஆ ஆ ஆ
கடிக்குமோது ரொம்ப க கஷ் கஷ்டமா இருக்கு இது வந்து நீங்க வேக வெச்சு எடுத்துட்டீங்கன் வெச்சுக்கோ ரொம்ப சாஃப்டாவு இருக் கு நல்லாவு இருக்கு அவ்ளோ சீக்கிர்த்துல கெடாது
அப்படியா சேரி சேரி சேரி பரவால்ல அ ஒரு நாளு முறுக்கு ஒரு நாள் லட்டு ஆ நாளைக்கு என்ன நாளைக்கென்ன செய்ய போறிங்க
நாளைக்கெலா ஒண்ணு இல்லக்கா
நானு என்ன தெரிமா அடிக்கடிக்கி வீட்ல செய்வே இந்த கேழ்வரகு உருண்ட தெரியுங்ளா
ஆஹ்
கேழ்ல இப்ப சொல்லு டீசன்டா கேழ்வரகு லட்டுன்றாங்க அப்பல்லா அந்த காலத்துலெல்லா எங்கா பாட்டியம்மா என்ன செய்வாங்கன்னா ஆஹ் அ சிம்ளீன்னு வாங்க அத வீட்ல வந்து சிம்ப்ளி செஞ்சி குடுப்பாங்க என்ன அழகா செய்வாங் தெரியுங்ளா அந்த பாக்கற்தேக் கண்கொள்ளா காட்சியாருக் ஃபஸ்ட்டு வந்து எங்க ஆயா என்ன பண்ணுவாங்க அந்த கேழ்வெரக் டோவ சப்பாத்தி பதத்துக்கு பெசஞ்சிருவாங்க தண்ணி தெளிச்சி தெளிச்சி அத என்னா பண்ணுவாங்க பொயிட்டூ சொ தட்டி தட்டி தட்டி ரொட்டி மார் சுட்னு வந்துருவாங்க
ஆ ஆஹ்
சுட்டுட்டு நல்ல நெய் எண்ணெ எண்ணெ போட்டு சுட்டு வச்சிருவாங்க
ஆஹ்
ஈயொ ஒரு ஒரு பத்து வருதுன் வச்சுக்குங்ளே ஒரு பத்தூ சப் பாத்தி வருதுனா சப்பாத்தி மாரி சுட்டு வச்சிருவாங்க இன்னோனு வந்து கிட்ட தட்ட ஒரு அரக்கிலோ அரைக் கிலோ இது என்னதது கலத்த கொட்ட அத நல்லா வறுத்துடுவாங்க கலக்கா கொட்டைய நல்லா வறுத்து வச்சிருவாங்க
கா அப்டின்னா என்னக்கா
க இது கடல வேர்க்கடல ஆஹ் வேர்க்கடல என்னாப் பண்ணுவாங் கலக்கா கொட்டன் சொல்லுவாங்க இங்க வேர்க்கடல வேர்க்கடலையென்னாப் பண்ணாங்க
ம் போன் வருதுங்க்கா ம் உம்
அந்த வேர்க்கடல வந்தூ வறுத்து வச்சிருவாங்க அது ஒரு பக்கொ இருக்கட்டு இன்னோன்னு வந்து வெள்ளோ நல்ல அப்பெல்லா வந்து பியோர் வெள்ளொ கெடைக்கூ இப்பெல்லா கலப்படோ இப்பெல்லா இந்த சக்கர பாக் குலந்து எடுக்குறாங்க அந்த வெள்ளொல்லா இல்ல அப்பொலா பியூர் வெள்ளொ அவ்ளோ டேஸ்டா இருக்கு அந்த வெள்ளொல்லா இந்த மூணுமே என்னாப் பண்ணுவாங்க ஒரலிருக்குல ஒரல் ஒரல் அந்த ஒரலெடு ஒரல போட்டு போட்டு இடிப்பாங்க பாருங்க இடிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த இது போட்ருவாங்க அந்த சப்பாத்தி பத்துல வச்சிந்தோ இல்லைங்ளா அத போட்ருவாங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா இடிப்பாங்க ஒரல்ல இடிச்சி இ இடிச்சி இடிச்சி இடிச்சி ஒலக்கைல இடிப்பாங்க ஒலக்கைல வல வர டேஸ்ட்டே வேற மாரி இப்பா டேஸ்ட்டு
ஆமாக்கா இது ஆட்டாங்கல்ல தான போட்டு இடிப்பாங்கன் சொல்றிங்க
டக்கல்லுதா அதுதா ஒர ஒரல் சொல்ற நானு
ஆஹ் ஆ
அது ஒரல்தா ஒரலூ வந்துவ் இடிப்பாங்க நல்லா இடிச்சி இடிச்சி இடிச்சி அதுக்கப்றொ கலக்கா கொட்ட அதுக்கப்றொ கொஞ்சோ அந்த வெள்ளொ அப்டியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இடிக்க இடிக்க இடிக்க மேல வரு கொஞ்ச கொஞ்சமாது அது அப்பவே உருண்ட புடிச்சி தருவாங்க அல்ட்டிமேட் டேஸ்ட் சீரியஸாவே நானந்த அளவுக்கு ஸ்வீட்டோ அந்த அளவுக்கு நா ரசிச்சி சாப்புறதது ஒண்ணுதா எனக்கு அது எப்போ எங்க ஆய செய்வாங்களோ எங்க பாட்டிமப்ப எப்போ செய்வாங்களோ அப்டி இருக்கு எனக்கு வாய்
அந்த கடல பருப்பு இது மட்டு தா அ வெள்ளமு
வெள்ளோ வெள்ளோ கடல வெள்ளோ அ கேழ்வரகு கேழ்வரகுதா மெயின் இதுல கேழ்வரகு வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா ரவுண்ட் ரவுண்டா தண்ணி தெளிச்சு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பெசஞ்சு வச்சிர்னு அத வந்து அந்த இது தோச கல்லு இருக்குல்லைங்ளா தோச கல்ல தட்டி தட்டி தட்டி அட மாரி தட்டி தட்டி தட்டி ரெண்டு பக்கமு வேக வச்சு வேக வச்சு வச்சுக்குணு
ம்
மூணுத்தயு மிக்சியில பிச்சு பிச்சு போட்டு அ வேர் வேர்க்கடல கேழ்வறகு கொஞ்சோ வெள்ளோ அ வெள்ளோ இந்த மூணுத்தையு போட்டுட்டு நீங்க உருண்ட புடிச்சேன்னு வச்சுக்கோ அந்த மாரி டேஸ்ட்டு நா நா ஸ்நாக்ஸு கெடையாது அந்த மாரி ஹெல்த் ருசியான ஸ்நாக்ஸு கெடையாது ஹெல்த் ஹெல்தி அவ்ளோ ஹெல்தி அப்போல்லா அயன் சக்தி இல்ல வந்து லேடிஸ்க்கு வந்து இதுல தா கெடைச்சிச்சே இடிச்சு சாப்டுவாங்க அ என்ன முருங்கக்கீர அதுலியே வந்து முருங்கக்கீர அடை செய்வாங்க கேழ்வரக்லே வந்து அ முருங்கக்கீர வெள்ள இது என்னது வெங்காயோ பச்ச இல்ல காஞ்ச மொளகா போட்டுட் நல்லா பெசஞ்சி அதே மாரி அட மாரி சுட்டு சாப்டுவாங்க அதெல்லா வந்து ஈவ்னிங் ஸ்னாக் வே அப்பெல்லா நாங்க அததா சாப்டுவோமே இப்பெல்லா என்ன இச் பர்கர் பீஸா வேற எதுனா கடைலக்றது எது செஞ்சாலு கண்டத கொண்டத வாங்கி சாப்டுதுங்க
நா வந்து வாரத்ல ரெண்டு நாள் அடதாக்கா வீட்ல அட தோசதா
ஆமா ஆமா அது நல்லதா பச்ச பயிறு அட கூட சேத்துக்கோ இப்போ
நா அத சேத்துக்றே முருங்கக்கீர இருக்லக்கா முருங்கக்கீர போட்டு வீட்ல முருங்க மரோ இருக்கு அத போட்டு அப்பவே பிரஷ்சா எடுத்து அரச்சு செஞ்சுருவே
சூப்பர் சூப்பர் ம்
முருங்கக்கீரைய போட்டு அர இங்க வந்து கம்பு தோச ராகி தோச அ சோள தோச இதுதா காலையில டிஃபனே எங்ளுக்கு
அடேங்கப்பா சூப்பர் சூப்பர் அ கரைய பரவால்லையே நல்லா இருக்கே எடோ
இவுரு வந்து ரொம்ப வந்து பீஸா பர்கர் எல்லா சாப் ட கூடாது இதெல்லா வந்து கெடுதுலன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வந்து ஒரு அரச்சு அப்பப்ப செஞ்சுக்குவோ கம்பு தோச இன்னைக்கு பாரு கம்ப ஊர வச்சிருக்க நைட்டுக்கு வந்த தோசதா
ம் ம் ம்
காரசாரமான ஒரு சட்னி அரச்சி சாப்ட்டு பாருங்க ஒரு நாளைக்கு
ம் ம் ம்
அ அப்றோ அரிசி மாவு தோச இத விட இந்த இந்த தோச தா அதிகோ வீட்ல தோசையு சரி இட்லியு சரி
ம்
ஒரு சோள பணியாரோ இதுதா அப்புறம் கம்மங்கூழு வெயில் பொறுத்து நா கிளைமேட்ட பொறுத்து மாத்திக்
சூப்பர்ப்பா பரவாயில்ல இது நல்ல இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலாங்களா நன் றி ஆ நன்றிப்பா நன்றிப்பா